ஆ கேக்குதாப்பா
ஆ அஞ்சு டாஸ்க் முடிச்ட்டே அது சப்மிட் குடுத்துட்டே அதுக்கப்பற
ஆமாம்மா வரும்பா அந்த மாரி வந்துகிட் ட்டே இருக்கு அஞ்சஞ்சா ஆடாகும்பா
இது எவ்ளோ நேர பேச முடியுமோ பேசலா அ ஆ இது இத்தோட முடிச்சுக்லாங்க்கா நா இப்ப ஒரு மணிக்கு படத்துக்கு போணு போயிட்டு குளிச்ட்டு இன்னைக்கு
முடிச்சுட்டு ஈவ்னிங்கா கூட நம்ம பேசிக்லா கொஞ் கொஞ்ச மதியத்துக்கு மேல கொஞ்ச எனக்கு வேல இருக்கு நம்ம மெசேஜ் மட்டு போட்டுட்டு ஈவ்னிங்கா கூட பேசிக்லாம்ப்பா
ஆ சேரிக்கா இதோட இப்ப என்னா இன்னக்கி மதியச் சே சண்டே வேரல ஹாஸ்டல்ல சிக்கன் போடுவாங்க சாப்ட்டு கெளம்பி போனனா படம் பாக் பாத்துட்டு வருவ
சேரிங்கப்பா சேரிங்கா நீ போயிட்டு வந்து கூட சொல்லுங்க ஒரு ஏழு மணிக்கா கூட ஃப்ரீயானா சொல்லுங்க பேசலா ம்
உங்க வீட்ட பத்தி சொல்லுங்க்கா
ம் எங்க ஃபேம்லி எப்டினா இப்போ எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா சைடு பாத்தீங்னா அஞ்சு பேர் அஞ்சு பெரிமா எனக்கு மொத்தமா அஞ்சு அஞ்சு பொண்ணு இப்ப எங்கப் அப்பா சைடு பாத்தினா அதே மாரி வந்து அஞ்சு பேரு தா ஆனா வந்து மூணு பசங்க ரெண்டு பொண்ணு எங்க அப்பா சைடு அந்த மாரு ஆனா வந்து பாத்தீங்னா ஃபேமிலினா எங்க அம்மா சைடு் தா எனக்கு ரொ புடிக்கு அப்பா சைடு அவ்ளோ புடிக்காதுன்னு வச்சுக்கோங்ளே ஏனா இங்க வந்து நெற் நெறைய ப்ராப்ளம் பண்ணுவாங்க நம்மளுக்கு இந்த மீம்ஸ் த்தெல்லாம்ப்பா மீம்ஸ்லா நமக்கு ஏத்த மாரியே கரெக்டா போடுவாங்க அது எப்டினே தெரியாது கரெக் அ கரெக்டா ஹாப்ட்டாகு அது எனக்கு வந் ம் இந்த மாரி எங்கம் அப்பா சைடு இருக்கவ்ங்களா எனக்கு அவ்ளோ‌ புடிக்காது ஆனா அம்மா சைடு தா ஆ சின்ன வயசுலருந்தே வளந்ததுலா அப்டிதா இன்னக்கி சொன்னல எனக்கு ஆறு தம்பி அ
வைமா
அதே மாரி எனக்கு பாத்தீனா எட்டு அக்கா இருப்பாங்க எட்டு‌ அக்கா இருப்பாங்க அதுக்கப்பற பாத் தீங்னா அண்ண பாத்தீங்னா நாலு பேரு இருப்பாங்க ஆனா வந்து எப்டினா இப்ப இருக்கதே நாங்க தா சின்ன பசங்க வச்சுக்கே ஒனக்கு எப்டி நீ வந்து பெரி ஆ நா இருக்கறதுல ஃபேம்லி ம் ஃபேம்லில இருக்கதுல லாஸ்ட்டு வந்து பாத்தீனா நாந்தா எனக் கு முன்னாடி வந்து எங்க அக்கா அந்த மார்ருப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த மாரி நா இருந்தா அம்மா கூடே ஒட்டிட் ட்ருப்ப அட்டப்பூச்சி அட்டப்பூச்சி அப்டின் சொல்லுவாங்க அந்த மாரி சின்ன புள்ளைல இருந்தே
சொல்லதா இப்டி ட்ரிகரு பண்ணி சின்ன சும்மா சின்னதா வம்பிலுத்தாலே அழுக ஆரமிச்சி அம்மா கிட்ட போய் ஒக்காந்துகுவாங்க
ஆமா அந்த மாரி இப்ப திருவிழால்லா வந்ததுனா எல்லா அப்பதா ஒன்னா ரீயூனியன் ஆவாங்க ஃபுல்லா பாத்தீங்னா எல்லாரு பாட்டி வீட்ல தா பாட்டி வீட்ல போய்ட்டு அப்டியே எல்லா ரீயூனியன் ஆவுர மார்ருக்கு அது அது வந்து நா சொல்றது வந்து பாத்தீனா ஒரு எட்டு வர்ஷ த்துக்கு முன்னாடி சொல்ற அந்த மாரி இருக்கு இப்பெல்லா மாறிட்டாங்க எல்லாரு அவ்ங்கவ்ங்க ஃபேமிலி அந்த மாரி போய்ட்டாங்க
அவ்ளோதானே கொஞ்ச இப்போ ஒரு லிமிட்டுக்கு அப்பற பிரிஞ்சிருவோ
ஆமா அந்த டைமெல்லா அப்டி தா ரொம்ப ஜாலியா இருக்கு திருவிழாவுக்கு வந்தா எல்லாரு இங்கே பாத்தனா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் பாத்தனா எங்க வீடு இருக்கு அங்க பாட்டி வீட்ல பாட்டி வீட்ல முச்ட்டு அப்டியே எல்லா அவரு ஒரு படையா நடந்து வருவாங்க திருவிழா அப்போ அந்த ஸ்ட்ரீட்லருந்து இந்த ஸ்ட்ரீட் வர்றதுக் கு அப்டி ஜாலியா இருக்கு நானு அப்டி நடுவுல ஒரு சின்ன வாண்டு மாரி ஓடி வருவே அப்பற எல்லாருக்கு ஒரு
அ
ஒரு எட்டு அக்கா இருந்தாங்கனா ஒரு ஒரு அக்காவுக்கா கல்யாணோ ஆக ஆரம்பிச்சிது எல்லாருக்கு அவுங்கவுங்க ஹஸ்பண் வந்தாங்க அப்ப எல்லாருக்கு ஒரு கொழந்த வந்துச்சு எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியா ஒரு ஒரு ஃபேமிலியா அப்டியே போனாங்க ஆ அவளதா அப்புறோ இப்ப இப் பெல்லா திருவிழா வந்துச்சுனா எல்லாரு எப்டி வருவாங்கனா எ அன்னைக்கி திருவிழா அப்ப மார்னிங் மட்டு வந்து பாத்துட்டு அப்டியே போ போவாங்க அவுங்கெல்லாரு அந்த மாரி ஆய்டுச்சு
அதுவு வாண்டா இருக்கறதுனால எல்லா வேலையு நம்ப தலைல போட்ருவாங்க
ஆமா ஆமா அத எடுத்துணுவா அத எட்த்துன் வா இத எட்த்துன் வா இத எட்த்துன் வந்து வையி நா இதுக்குனே போவே மாட்டே பெரிமா வீட்டுக்கு அப்டின் சொல்லுவ அந்த மாரி பண்ணுவாங்க
எனக்கு எங்க அம்மா வீட்டு சைட்ல்லா சுத்தமா டச்சே கடையாது எங்க அம்மா இருக்க வரைக்கு எங்க அம்மா பேசிட்ருப்பாங்க எங்க அம்மா எறந்ததுக்கு அப்புறோ அவுங்களு யாரு அவ்ளோவா வந்த கண்டுகறதுல்ல நானு அவுங்கள கண்டுகுறது இல்ல அவ்ள தா விட்ட அப்டே அவ்ங்கள எப்பியோ முட்ட அப்பப்ப எப்பயாவ்து அம்மாச்சிக்கு மட்டு ஃபோனு பேசுவ அப்புறோ எங்க சித்தி ஒருத்தவங்ட் ட அவ்ளதா எங்க மொத்தோ எங்க அம்மா வீட்டு சைடு மூணு மூணு அக்கா தங்கச்சி ஒரு தம்பி அவரு தம்பி கிட்ட எல்லா சுத்தமா பேசுற்துல்ல இப்போ அது என்ன கதனே தெர்ல அப்டியே பேசினே வுட்டாச்சு ஏ அண்ண நானு இருக்குற்தே போது போ
ம் ம் ம் அப்படிங்ளா இப்புடிதான்ப்பா நெறைய ஃபேமிலில்லா அப்டி சொல்லிக்க முடியா வீட்லேதா நா இருப்ப அப்டி அப்பா அம்மா நானு அக்கா நாங்க நாலு பேரு அவ்ளதா
ம் அப்பால்லா எப்டிங்க நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா நீங்க எப்டியு அம்மா செல்லமா தா இருப்பீங்க அப்பா
அய்யோ எனக்கு அப்பா தா புடிக்கு ஆனா வந்து ஒரு சில டைம் அவுருக்கு எனக்கு சண்ட வரு பட் ஆனா நா அப்பா செல்லந்தா அவுங்ளே அம்மாவே சொல்வாங்க நீ எப்டியு உங்க அப்பா தா அப்டின்வாங்க அக்காவுக்குதா வந்து அம்மாவ பிடிக்
டீஃபால்டாவே ஃபஸ்ட்டு பொறந்தருங்க னா அம்மாவ புடிக்கு செகண்னு பொறந்தவங்கனா அப்பாவுக்கு புடிக்கு
ஆமா ஆமா அப்படித்தா ஆமாப்பா அப்டித்தா நா நெறைய கேட்ருக் க கேட்ருக்க இது வரிக்கு அப்பிடிதா அப்போ உனக்கோ அம்மதான புடிக்கு நெனைக்கிற
எனக்கு எங்க அப்பாவ தா ரொம்ப புடிக்கு எங்க அம்மா அப்பா வேணுன்னா எங்க அப்பா பக்கத்துல போய்
அப்படியா
கு தெரிஞ்ச வரைக்குமே இவ்வுளோ க்ளோஸா ஒரு அப்பாவு புள்ளையு இருந்தத நா பாத் ததே இல்ல எங்க அப்பாட்ட நா பாத்த வரிக்குமே நா எந்தவொரு அப்பா புள்ளையு க்ளோஸா இருந்து நா பாத்ததே இல்ல
ம் ம்
எங்க அம்மாவு ரொம்ப க்ளோஸு ஒரு வாட்டி கோவில் போயிருந்தோ நா எதோ ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்ருந்தே பின்னாடி ஒரு பொண்ணயு சேத்து ஃபோட்டா எட்த்து வெச்சிருந்தாங்க ஏ கேட்டதுக்கு அந்த பொண்ணு உன்ன ரொம்ப நேர பாத்துட்ருந்தா அதனால்தா அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து வெச்சிருக்கே அப்டின்னாங்க அ எங்க அம்மாவு ரொம்ப ஏன்னா வயசு டிஃபரென்ட்ஸே கம்மி தா எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா மூணு பேர்த்துக்குமே அதனால என்ன என்ன த பையனாவே பாக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே தம்பி மாரி தா பாப்பாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அத எங்க ஆ எங்கப்பால்லா ஃபுல் போதய போட்டார் னா எங்க அம்மாவாலயு சமாளிக்க முடியாது நா போய்ட்டு எங்க அப்பாவ உக்கார வெச்சு தோச ஊத்தி குடுத்தாதா எங்க அப்பா சாப்ட்டு தூங்குவாரு
ம் ம் ம்
இல்ல ஆ ஆமா ஆமா அதுவு ஃபஸ்ட்டு கால் பேசணுங்கவு என்னடா பேசுறது யார்ட் என்னடா இவ்ளோ நேரோ கால் பேசறதுனு யோசிச்சிட்டு இருந்தே
ம்ம் நானுமே வந்து டெய்லியு கேப்பே யாராவது ஃப்ரீய இருக்கீங்களா யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் பேசுவாங்க பட் இந்த அளவுக்கு பரவால்ல கேக்குதாப்பா ஹலோ